கியா வருதுடா அதனால கால் வர்றது எனக்கு கேக்குதா
ஆமா கால் அரவுரா பேச வேண்டியதா காஸ் ஆ புலா ஆ வர வரைக்கு பேச தா சொன்னாங்க எ ஸ்வின் ஒருத்தவங்க இருப் போதுல்ல
ஆமா அவுங்க சொன்னாங்களா
எல்லோருக்கு பேசலான் அப்டின்ட்டு நா அவுங்கள்ட்ட நேத்து ஒரு நாலு கால் பேசுனே இன்னைக்கு ஒரு ரெண்டு கால் பேசுனே அதுவே அவுங்கள்டே அவுங்களு எமோஷனலா ரொம்ப டச் அனுப்பீட்டாங்க எனக்கு அது போட்டோ எல்லா இது எனக்கு அம்சுவிட்டாங்க அவுங்க போட்ட எனக்கு அம்சு விட்டு பாருப்பா இதா ஃபேமிலி எங்களுக்கு தெரியாது
அப்டியா யெஸ்வின் தா ஜென்சா லேடிஸ்ஸா டா
அவுங்க பைய தாங்க பொண்ணுதாங்கா அவுங்க ஆண்டி அவோ ஆண்டனி ல்ல அவளு உங் வயசு தா ஆமா அவுங்க நைன்டி சிக்ஸ்தா சொன்னாங்க அ ஹும்
அப்பிடியா
ப்பாங்க பாருங்க வாட்ஸ்அப் குரூப்ல அட்மினா இருப்பாங்க
செரி செரி உடு நா பாக்கறே கிளியர் சாட்டு குடுத்துருந்தே அத ஏன்டா கேக்குறே நீ ஒ நம்பர் மட்டுந்தா அப்ப இருந்தே அப்பயே வந்து சொல்ட்டே கிளியர் சாட்டு குடுத்துட்டே என்னது இன்னு ஆட் ஆகவே இல்லையேனு பாத்தா இப்பதா ஆட் ஆயிக்குது கிளியர் சாட்டு குடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதே ஒன்னதுதா உன் நம்பர்தா இருந்துது அதனாலதா உன்ன எடுத்து பேசறன்னு தெரியுமா இதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணே அது என் ஃப்ரெண்டு அவ வந்து நா தூங்க போறன்ட்டு போயிட்டா அதா போடின்னு சொல்ட்டு அதுக்கப்புறோ ஒனக்கு ஃபோன் பண்ணே அதுக்கடுத்
ம் தெர்ல யாரு ஆ சொல்லுங்க்கா
இல்ல இப்ப ஒனக்கு படோன்னு சொல்றயே எதாவது தமிழ் படோ நல்ல படோ கருப்பு சாமி நல்லாவா இந்ச்சு நல்லாவே இல்ல அது என்ன மொக்கையாதான இர்ந்
கருப்பா கருப்பு கருப்பு எனக்கு அந்த படத்துல பாட்டு எல்லா நல்லா இருந்துச்சு எனக்கு பாட்டுக்காகதா படத்துக்கே போன நா மூணுவாட் ரெண்டுவாட்டிதா படத்த எடைல பாத்தே மூணுவாட்டி மூணு அது ஒரு ரெண்டரவாட்டி பாத்தே ஒருவாட்டி பாதி படோ பாத்தே ரெண்டுவாட்டி ஃபுல் படோ பாத்தே
எனக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் புடிக்கலடா வேற எதாவது நல்ல படோ இருந்தா சொல்லுடா தம்பி இதுக்கு முன்ன நீ பாத்த படமே சொல்லு ஆனா எனக்கு எந்த படமு தெரியாதுடா தம்பி நெஜமா சொல்றே எனக்கு ஒரு படமு தெரியாது
நா நா பாத்தது என்ன தெரியுமாக்கா போன வாரத்துக்கு முந்துன ட்ட வாரோ போனே அப்சஷஷன்னு ஒரு படம் பாத் தன்னு இங்கிலீஷ் படோ ஒன்னு பாத்தே
இதபார்ரா எனக்கு தெரியாதுதான்ட்டு தமிழ் படத்த மட்டு சொல்லு
ஆ பரிம்லா அன் கோனு ஒரு படோ பாத்தே அந்த படோ மொக்கையா இருந்துச்சி தமிழ் படம் அது அத முடிச்சிட்டு நல்லா இல்லன்னு தெலுக்கு படோ ஒண்ணுக்கு போனே
ம் ஏடா சனி ஞாயிரு அப்ப நீ படிக்க மாட்ட உடனே படோ தா பாப்ப எப்பதா படிப்ப அப்புறோ எப்பிடி டாப்பறா ஆவ பிரயா
நா நடத்துபோதே படிச்சிருவே எதுக்கு எக்ஸ்ட்ராவ படிச்சிகிட்டு சொல்லுங்க
நாடத்தும் போதே படிச்சிருவ என்ன
ஆமா ஆ அது வந்து நா டிப்ளோமா வேற படிச்சதுனால எனக்கு சும்மா சும் சின்னதா தூ தூண்டிவிட்டா போது டக்கு ஃபுல்லா ஞாபகோ வந்துரு அதனால எனக்கு பிரச்சன இல்ல ஆ
டேய் நெஜமாலுமே நீ நடத்தும் போது அதுக்கப்பறோ படிக்க மாட்டியாடா
க கே கதருவானுங்கக்கா எப்பறா படிக்குவ பாஸ் ஆவற அப்பிடின்னுட்டு
இல்ல நாம என்னடா நீ மேஜிக் பண்ற மாரி இக்குது டா
சொன்னபடி எப்புறா படிக்கிற என்னட மீ என்னது இந்த மீது மாரி சொல்றேயேடா எந்திரியன் மாரி சொல்லுனுகிறியே சொன்னபடி எப்புறா
எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா படிச்சுப்பேங்கா எனக் படிக்கனா புடிக்கு இன்டெர்ஸ்ட் ஒருவாட்டி படிச்சனல போது திரும்ப திரும்ப போட்டு மக்காப்பு பண்ண சுத்த எனக்கு மனப்பாடம் பண்ணவே புடிக்காது ஒரு து மனபாடோ பண்ணா பண்ணவேமாட்டே
ம் ம் ம்
நா படிக்கு போது புரிஞ்சி படிச்சிருவே
புரிஞ்சி படிச்சிருவ நல்ல இதுதா டெக்னிகலதா இருக்குற கரைட்டுதாடா அப்புடிதா புரிஞ்சுனு படிச்சா எதானாலு படிச் இல்ல அவ்ளோதா புரியாம படிச்சாதா படிக்க முடியாது
எனக்கு ஹிந்தி ல ஓன் இன்ட்ரெட்ல்லாதா கத்துக்கிட்டே அதனாலதா எனக்கு இன்னு இந்த ஞாபகோ இருக்கு
புரியல ஓனா
த்துல கத்துக்கிட்டது
ம் ஒ அவளவுக்ல்லா இருந்தா நானு நல்லாந்திருப்பேன்டா‌ டேய் நா ஒரு மக்குடா டேய் தம்பி மக்குளே மக்கு மக்கு ஸ் சாம்பராணி மக்கு நானு கஞ்ச சாம்புராணி ஒன்ன மாரி படிச்சிருந்தா நாலா எங்கயோ போயிருப்பேன்டா
நம்ம நால்லா பாருங்ககா ஈசியாதா கவர்மெண்ட் எக்ஸாம் அது எழுனா கூட கண்டிப்பா ஈஸியாக்க கரெக்ட் ஆயிருவே எனக் ஆனா இதுல்லா இன்டரெஸ்ட் இல்ல ஒண்ணு போனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கா போணு அப்பிடி இல்லையா வெளிநாட்டுக்கு போயிருணு இந்த தமிழ்நாட்டுல இருந்தா உறுப்படவே முடியாது
தமிழ்நாடு வேணான்ரியா
தமிழ்நாடே வேணா எனக் ஆனா தமிழ்னா ரொம்ப புடிக்கு ஆனா தமிழ்நாடு வேணா
நா வெளியே போய் நல்லா படிச்சி ஓ தங்கச்சியெல்லா வச்சிக்கணுமா
ஆமா
சேரி விடு நல்லா படிச்சி ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போ மாட்டியா கண்டிப்பா நீ போவடா யார் போ நீயுதா பயங்கர மூள காரணாகிறியே ஒரு மூளை இருக்குது பத்து மூளை சேர்ந்து ஒரு ஆளா வச்சுனு என்ன தம்பி பத்து மூளைைய சேந்து ஒரு ஆளா வச்சுன்னு ஒர்க் பண்ணுங்கிறடாப்பா
நீ இந்தமாரி ஒரு ஃபேர்சொன் ஏ லைப்ல முன்னாடியே வ ன்துந்தனா வெச்சிகியா
ஆ ஏ ஃப்ரெஷ்சலா ல்லாலதா ஒரு வாட்டி என்ட ஃப்ரண்ட் எவனாந்தாவுடமாட்டாங்க அளோ சீக்கிரோ
அப்புடியா எனக்கு இப்ப எனக்கு எனக்கு இந்தளவுக் பேசறதுக்கு ஒரு ஆள் வேண்டா ஒர் இவந்தா உண்மையா பொய்யா காஃப்ஃபி பொய் பொய்யா சொல்லுவா நா யாரையு இவ்ளோ சீக்ரோ நம்ப மாட்டே நம்பிடுவே நானு அதுவு நா அத நா யார்ட்டையு பேசினா தானே இகயு இப்போதானே இந்த மாரியெல்லா எனக்கு இதா ஃபஸ்டைம் ஆனா ஒரு டாஸ்க் ன்னு இந்த மாதிரி ஒரு இது கால் பேசுறே இதுக் முன்னாடி வரைக்கு எனக்கு எப்டி நம்பரு எனக்கு ஒன்னு தெரியாது
ஆமா ஆமா ஆ
எதுவுமே இல்லைட தம்பின்னு
உஹு
நாங்களாஸ் ஆ ஏதாவது ஒரு ஜாப் இது மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க்
ஆ சின்ன சின்ன டாஸ்கலா நரயா வரு நா உங்களுக் டக்கு டக்குனு தள்ளாவுட்ர
சரி வந்தா என்னயு ஜாயின் பண்ணி உட்ருடா தம்பி
கூகுல் மீட்லா அட்டன் பண்ண தெரியுல கூகுள் மீட்டு சரி நா சொல்லி தரே உங்களுக்கு ஆன்லைன் மீடு எ சும்மா ஒரு லிங்க் தொட்டு உள்ள போயி பேர் கொடுத்தா போது உள்ள பேய்ரு மீட்டிங்கு அவங்களுகு எப்டி அட்டன் பண்ணு சொல்லி தர ஆஆ அட்டன் பன்ணா நானூறு ரூபா ஐநூறு ரூவா தருவாங்க அசால்டா உக்காந்தி யிருந்து சம்பாரிக்கலா
இங்கிலீஷ் லாம் பேச மாட்டீநானு தமிழ் தா பேசுவாங்கலா
சுப்பரா பேசலா தமிழ்லே பேசலா
ஓக்கோதா எப்படி பேசினாலு அவங்க வந்து காசு குத்துருவாங்க உ ஆனா பேசணுமா
உ
செரி உடு அவங்க கேக்கற கொஷ்இன் தான பஸ் சொன்னா மீடிங்அட்டன் பணிட்டு மீட் ந்து கொஷிங்கேபாங்களா
ஆஆ மீட்டிங்ல ஆஹா அப்யில்லா கேக்க மாடாங்க அக்கா நீங்க ஸ்கூல் மாரி நீங்க கேக்குறிங்க்கா ஸ்கூல் மார்லா இருக்க மாடாங்க க்கா சும்மா ஒரு நா ஆறு மாத கேட்டா எப்படி கேபாங்க அந்த மாரிதா இந்த ஆ மீஷோ ஆப் யூஸ் பண்றிங்க இப்ப வந்து நா உங்களுக்கு எக்ஸாம்புல்க் கேக்குறே ஒங்ககிட்ட
ம் பண்றமே
எவ்ளோநாளு யூஸ் பண்றிங்க
ஒன்னு ஒரு ஒன் இயரா
ஒன் இயர் தா யூஸ் பண்றிங்க சரி ஓக்கே ரைட்டு மிஷோல வச்சு என்னா ஆடரு போட்டிங்க
லாஸ்டா வந்து பேம்பஸ் ஆட்ரு போட்டப்பா
இந்த மாரி மிஷோல ஆட்ரு போட்ருந்தீங்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இருந்துச்சு உங்கலுக்கு
நல்லா இருந்துச்சி இதுதா கேப்பாங்களா
மிஷின் இன்சியல் ஒன்னு இருக்குமே அத பத்தி ஒங்களுக்கு அதபத்தி ஒங்களுக்கு ஏதாவது தெரியுமா இல்லக்கா உங்களுக் தெரியுமா தெரியுனா தெரியு சொல்லுங்க தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிருங்க தெரியாது ஆ ரைட்டு இப்போ இப்போ நீங்க மீசோல ஏதாவது தேடணுனா என்னா பண்ணுவீங்க டைரக்டா போயிட்டு சர்ச் பார்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாப்பீங்ளா இல்ல சும்மா மீசோ ஓபன் பண்ணி ஏதோ ஆஃப் ஆபர் இருக்கானு தேடிப் பாப்பிங்ளா
மீசோ ஓபன் பண்ணிதா ஆபர் இருக்கான்னு தேடி பாப்போ
எதா ஆபர் இருகான்னு தேடிபாப்பிங்ளா
ஆமா
தேடி பாப்பிங்ளா
சர்ச்சிங்லா போகமாட்டோ அப்டியே மீசோல போயி அதுல போய்ட்டு
ஆ ஆ அவ்வளவுதா இதுதா உங்கள்கிட்ட கேப்பாங்க அப்பற வந்து ஒரு ஆடு உங்கள்கிட்ட காம்பாங்க கேப்பாங்க இந்த மாரி இந்த ஆடு பாத்து ஆடு பாத்தீங்ளா இந்த ஆட்ல ஒங்களுக்கு என்ன தெரிஞ்ச்சி இந்த அவுங்க என்ன தெரிஞ்சுச்சு கேக்க மாட்டாங்க இந்த ஆட பாத்து ஒங்களுக்கு என்னா புரிஞ்சுச்சு இந்த ஆட்ல வந்து ஒங்களுக்கு பாத்த வ நீங்க மீஷோ யூஸ் பண்ற மாதிரி இருக்கா அ அவ்வளதா கேப்பாங்க வேற ஒன்னுமே சொல்ல மாட்டாங்க ஐநூறு ரூபா தருவாங்க சொல்ட்டா ஐனூறுரூபா தருவாங்க
எப்படா தருவாங்க இது வருஷ மாசத்துக்கு ஒரு தடவயா
மாசத்துக்கு ஒரு தடவ எப்போ வேணா திடீர்னு ரெண்டு நாளைக்கு ஒருதடலா வரு திடீர்னு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவ வரு வந்தா நா சொல்றே ஒங்களுக்கு கண்டிப்பா
சேரி வந்தா அப்பப்ப சொல்லி விடுறா எங்கேயாது நானா எங்கேயாது கம்மாவ சொந்த செலவு யூஸ் நா பையனுக்கு பால் காசு வாங்குறத்துக்கா யூஸ் ஆகு
ஆ இப்ப அ நா மெயினா இப்ப எ காசு எதுக்கு பாத்தன்ன இப்ப இந்த மாதிரி வேல சா பாக்கறதெல்லா இப்போ எனக்கு இப்ப ஃப்ரெண்டஸ் கூட வெளிய போனும்ன ந சாப்பணு ஆ அப்பறம் நா மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்னா நா யார அது உங்களுக்கு தேவயில்லை அதுக்காக தா ந மெய்னா என்ரிப் இப்ப எனக்கு தா ஸ்நோ சரி எதாது வாங்கணும்னா நா அது எனக்கு காசு வேணு அதனாலதா ந மெய்ன இந்த மாரி வேயெல்லா பாத்து அது தனியாக காசு சேத்துவக்கிறது அப்ற எ தங்கச்சி எ கிட்ட எதாது ஒன்னு அத வாங்கிக்குடியா இத வாங்கிக்குடியா கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களே நா போய் எங்க பாட்டி கிட்ட அம்மும் இத கேக்குறா அந்த காசு போட பாட்டுட்ட கேக்க முடியாது அப்டினாப் ப்ப ந ஏ காசு இருக்கு போது தைரியமா போய் வாங்கி குடுப்பே அன்னைக்கி அப்டி ஒருவாட்டி காசு சம்பாச்சி வச்சிருந்தே எ தங்கச்சி பர்கர் எதோ கேட் ட்ற ஆடுர் பண்ணிவிட்டே ஆடுர் போய்ச்சு போய் அவருக்கு ஆடர் வாங்கி அவ சாப்பிட்டுக்கிட்ட
பர்கரு ஆமா நானே சாப்டது கெடையாது பர்கரு
நா எனக்கே எவ்வளவு இதுல பிடிக்காது நானே சாப்டிதில்ல ஆ ஒரே ஒரு வாட்டி சாப்டே அந்த வாயு குடுக்கு போதா நானே சாப்ட்டே நல்லா இருந்துச்சு நா ஆனா சென்னையில இருக்கிறது தா பேரு பட்டிகாடுமாதிரி தா நானு இருப்பே நெறைய விஷய எல்லா நடக்கு தெரிஞ்ச இதுல்ல எ ப்ரெண்டஸ்ல என்னென்னமோ பண்ணுவானுங்க எஃபோன் பாப்பே பானுங்க பவுலிங் போவேன்னோ இவனுங்க என்னென்னோ சொல்லுவானுங்க அதெல்லா ஒன்னுமே தெரியாது
அப்டியா உனகா ஒண்ணு தெரில பத்து மணா ஒன்னா பின் வச்சு என்ன பண்ணுவே
ஆனா இப்போ ஒன்னு தெரியாத விஷய சொன்னா கூட அது தெரிஞ்ச மாரி பேசி தெரியு எனக்கு ஹ
ஓ எதும் தெரியல்னாலு தெரிஞ்ச மாரி மெய்டன் பண்ணிப்பே
அடி பண்ணிக்கு பேசிறியா
ஆல அதுவே ஒரு டேலண்ட் தனடா
நேத்து எதோ அ எனக்கு சமைக்கல தெரியாது நேத்து ஒருத்தவங்கள பேசிட்டு இருக்கு போது நீங்க என்ன சமைங்கிறது ஒரு ஆறு குலருல பிரியாணி செய்னும்முன்னு சொல்ட்டாங்க சொல்ட்டே நானு செரிங்க பிரியாணி எப்டி செய்வீங்க கேட்டாங்க டக்குனு ஃப்ரெண்டு போட்டே வாங்கி ஜார் ஜி பி டீல போட்டு
அடப்பா
மொத எக்ஸ்டென்வ இப்பவே சொல்லிருச் அ இந்த மாரி பர்சனலா பேசுனா பரவாயில்ல ஜாலியா அந்த மாரி நம்ம கத பேசலாமா அங்க பாட்டுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க என்ன சமைப்பீங்கன்னு கேட்டா கடுப்புதாங்க ஆவுது சரி என்ன கேக்க போறாங்கன்ட்டு சு பிரியணி செய்யிவ உண்ணே ஒண்ணே அப்டியா இ நீங்க எப்டி ங்க சொல்லுவே நா எப்டி செய்றே நா சொல்றே எ ரெண்டு பேரு எப்டி செய்ல பாக்கலா
அவங்க எதுவு பேச தெரிலடா தெரிய வேண்ட அதுனாலதா அவங்க அது மாரி பண்ணிட்டாங்க என்ன பேச இந்த ரயாவது சரி வந்து ஏதாவது கேக்கணுமே போனுமேன்ட்ரதுகாக
உ ஆமா அப்புற நேத்து ஒருத்தருக்கு ஒரு பய் கெவ்ரா ஒருத்தர் பண்ணாரு அவருக்கு முப்பது வயசு ஆகுதா அவரு வந்து நா ஐ டி வரலா இருக்கேம்பா அவரு முப் ப்பது வயசாவுது அது இதுக்கப்புற ஐ டி கம்பெனிலா கத்துக்கி ஏ ஐ டி வந்து சம்பாதிக்க போது சொல்றாரு அவரு ஆ அவரு எம் எஸ்சி சரி ஓகே ஓகே கா ஓகே ஓகே ச